சொல்லுங்க எப்டி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா
ஆ நா நல்லா இருக்கன்ப்பா நீங்க எப்டிப்பா இருக்கீங்க
நான் நல்லா இருக்கேங்க என்ன பண்ணிட்டு இருக்கிறீங்க எல்லா பாத்திரம் எல்லாம் கழுவி அடிக்கி வச்சுட்டு இருப்பீங்க போல இருக்கு
எல்லாமே இப்பதான்ப்பா கொஞ்சம் எல்லா வேலையும் முடிஞ்சிச்சு அதனால வந்து இந்த மத்தியான வந்து பசங்கள் எல்லாம் சாப்ட்ட அந்த போட்ட ப்ளேட்ஸ் அதெல்லா க்ளீன் பண்ணி எல்லா வேலையு முடிச் முடிச்சிட்டு அப்டி கொஞ்சோ ரிலாகஸ் ஒக்காந்தேன் நீங்க என்ன பண்ணினு இருக்கீங்க
ம் நானும் சேம் அதேதாங்க எல்லாம் பாத்ர வேல கிச்சன் வேல எல்லாம் முடிஞ்சுது துணி தொவச்சிட்டு வந்துட்டே அது இன்னு காய போடல அதுக்கு ஒரு சோம்பேறித்தனமா இருக்கு சீக்கிர எந்திரிக்கிறனாலயா என்னன் தெரியல ஒரு அஞ்சு மணிக்கு எந்திரிச்சர்றே அதுனால ஒரு பத்து மணி பத்துரையாச்சுன்னா அப்டியே ஒரு மாதிரி தூக்கொ வருது அந்த டைம்ல கொஞ்ச நேர படுத்து தூங்கிட்டா கூட ரிலீஃபா இருக்கும் போலருக்கு அந்த தூக்கத்த மட்டு கண்ட்ரோல் பண்ணி அந்த தூக்கம் போயிருச்சு அப்புடின்னா அந்த நாள் ஃபுல்லா டென்ஷனாவே இருக்குங்க உங்களுக்கு அந்த மாரி எதாவ்து ஃபீல் இருந்துருக்கா?
ஆ இருக்குப்பா எனக்கு வந்து இப்போ இந்த டீவ் டேஸான்றதால வந்து நா எழுந்துக்கற்து கொஞ்ச லேட்டா தாம் பா எழுந்துக்கிற ரொம்பல்லா சீக்கிரமால்லா எழுந்துக்கிறது இல்ல இந்த ஒ இந்த இன்னு னு னு ஒரு டூ வீக்ஸ் தானெ டூ வீக்ஸ் கழிச்சு பாத்தீங்னா ஆஸ்யூஷ்வல் ஆனா எது இருந்தாலு மத்யானொ கொஞ்ச அப்டி சாப்டா ஒடனே போதுங்க கொஞ்சொ ஒரு தூக்கம் தள்ளுது பாருங்க அப்டி தள்ளுது அது தூங்கி எழுந்தாதா கொஞ்சொ மைன்டு ரிலாக்ஸா இருக்க மாதிரி இருக்கு அப்பிடி இல்லனா அந் அந்த தூக்கத்த கலச்சிட்டா வேல கீல எதாவ் பாத்தா குடோ ரொம்ப டயர்ட் ரொம்ப சோம்பேறித்தனமா ஆயிட்ற மாதிரி இரு க்கு ஒரு மாதிரி இருக்கு அது அது தூங்கி எழுந்தாதா கொஞ்சொ ஒடம்பு கொஞ்சொ நல்லாருக்கு
ஆமாங்க நமக்கு அந்த ரெஸ்ட்டு வேணும் போலருக்கு அதுனாலதா அந்த மாரி தூக்க வருது நாம தா அத புரிஞ்சுக்காம ரொம்போ வேல செய்றோ இல்லைனா இந்த கருமம் புடுச்ச செல்ல வேற கைல வச்சிருக்கமா எது நேரம் பாத்தாலு யூ டியூப் பாத்து எதயாவ்து ஒரு விஷ் யத்த கேட்டுட்டே இருக்க வேண்டியதா இருக்கு அதுவு இப்ப ரொம்ப இன்ட்ரெஸ் டிங்கா நியூஸ் எல்லா போயிட்ருக்கு நம்மளால அவாய்ட் பண்ணவே முடியிறதில்ல
ஆமாப்பா நீங்க சொல்றது பாத்தா கரெக்ட்டு தா ரீல்ஸும் போயினே இருக்கா ஒன்னு மாத்துனா அந்த ஸ்கிப் பண்ணி பண்ணி பண்ணி பாத்துட்டு நா அந்த ரோல் பண்ணியே பாத்துன்னு இருக்கற்துக்கே போதுன்டானு ஆகுது அதுல ஒக்காந்தா டைம் போறதே தெரில ஆனா நம்பள நம்பதா இப்பிடி பாக்குறோ ஆனா இந்த விவசாயல்லா பண்றவ்ங்களா பாருங்களே எதுவ்மே அத பத்தில்லா திங்க் பண்றதே இல்ல அவுங்க பாட்டுக்கு அவுங்க கால்ல எழுந்துக்குறாங்க அவுங்க வேல என்னவோ பாத்துர்றாங்க திரியு வந்து அந்த வயலுக்கு போயிட்டு அதனா நட நட்டு வக்கிறது அந்த இதெல்லாம் அ களை எடுக்கற்து அதெல்லா சொல்லுவாங்கல்ல அதெல்லாம் பண்றாங்க அவுங்களுக்கு வந்து இந்த ஃபோனு இந்த இப்போ மதியானத்துல்லா பாத்தீங்னா அவுங்களா அவ்ளோ இதுவா இல்ல ஆனா இன்னா எழுந்துக்கற்து என்னவோ காலைல விடியற் காலைல ஒரு நால்ர மணிக்குல்லா எழுந்து அவுங்ள வந்து ஃபுல்லா அவுங்க வேலைல்லா முடுச்சுட்டு கரெக்டா ஒரு ஏழு ஆற்ர ஏழு மணிக்கிலா போயிட்றாங்க போயி கரெக்டா இந்த பயர்லா‌ நட்டு வச்சு அது இது அது அதுக்கு இன்னன்ன பண்ண முடியுமோ அனிட்டு னி எல்லாமே பாக்குறாங்க ஆனா அவுங்க அந்த வெயில்ல கூட அவுங்க அதல்லா பண்றாங்க நம்பளுக்கு இப்ப இருக்க வெயிலுக் பாத்தா அப்டியே ஒரே சுருண்டு விழுந்துர்றோ அப்பிடி இருக்கு நம்ப ஹெல்த்து அவுங்க ஹெல்த்து மாதிரில்லா நம்ப ஹெல்த்து சுத்தொ
ஆமா ஆமாங்க நீங்க சொல்றது கரெக்ட் தா அ விவசாயன்னா சும்மா இல்ல இல்லயா எல்லாமே நமக்கு வந்துட்டு தக்காளிலெர்ந்து அரிசிலெந்து பருப்பு வரைக்கு நமக்கு ஈஸியா கெட ச்சிருது குக் பண்ணி வக்கிற நமக்கே இவ்ள கஷ்டமா இருக்குன்னா அத என்ன சொல்றது ஒரு கொழந்த மாரி பாத்து அறுவட பண்ணி நம்மகிட்ட கொண்டு வந்து சேக்குறதுக்குள்ள அவுங்களுக்கான செரமோங்கிறது எவ்ளொ இருக்கு அ நல்ல வேள நா விவசாயியா இல்லெங்க இருந்துருந்தா எனக்கு ரெஸ்டே கெடச்சிருக்காது போலருக்கு ஆனா என்னோட எனக்கு தெரிஞ்சு ஒருது ஃப்ரெண்டோட ஹஸ்பண்ட்ருக்காரு அவரு கால்ல எந்துருச்சா மில்லு வேலைக்கு போயிருவாருங்க போயிட்டு ஈவினிங் வந்துட்டாரா அப்டின்னா அவுங்க கொஞ்ச தென்ன வச்சிருக்காங்க அப்ற வாழையும் வச்சிருக்காங்களாமா அந்த வாழைக்கெல்லா தண்ணி பாய்ச்சிருது அப்ற இந்த தென்னைக்கு எல்லா வந்து பாத்தீங்கன்னா இந்த சொட்ரு நீர்ப்பாசனம்னு சொல்லுவாங்க அத விட்றது அப்றோ மோட்ரு போட்றது இந்த மாதிரியான கீழ இருக்க வேஸ்ட்டு குப்பைகள்லா எடுத் தள்ளி வக்கிறது இந்த மாரி ஏகப்பட்ட வேல இருந்துக்கிட்டே இருக்குங்களாமா சொல்லிட்டே இரு ப்பாங்க
ஆமாப்பா நீங்க சொல்றத பாத்தா இல்லப்பா இப்ப வந்து அவுங்கன்ட்டுன்னு இல்ல இப்ப இந்த கிராம பக்கல்லா ப போ போனீங்கன்னா வச்சுகோங்களே இந்த வாழ எல அந்தமாதிரி எ வின்ன வீட்ல என்னென்ன பண்ண முடியுமோ சின்ன சின்ன பச்ச மொளகா தெய்து தக்காளி கத்திரிக்கா இதெல்லா போட்டு அதெல்லா ஒரு இதுவா செடிங்க செடி வகையா இருக்கறதெல்லா போட்டு பண்றாங்க இதுக்குன்னு தெரியலையா ஆனா எனக்கு வந்து இவுங்க ரெஸ்ட்டே இல்லன்னா கூடோ அவுங்க அவ்ளோ வெளச்சி அந்த அரிசி எடுக்கம்ம போ போது அவுங்களுக்கு இருக்கிற சந்தோஷமே வேறப்பா அது வேற இல்லாம ம மக்கள் வந்து எவ்ளோ சாப்டமுமீ போது அதுல எவ்ளோ ஃபுல் சேட்டீஸ்பேக்ஷன் ஆகறாங்க அன்ட்டு பாக்குமும் போது அவுங்களுக்கு அதுல இருக்கற நிம்மதியே அது வேற லெவல் ஆனா நம்ம வந்து அத புரிஞ்சுக்காம அவுங்களுக்கு எது முக்கியோ எது இம்பார்ட்டன்ஸு அவுங்களுக்கு என்னென்ன தேவைகள் இருக்கு அதெல்லா பாக் க மாட்டேன்றோ அவுங்க பண்ற வேலையாட்டோ ஐ டி ஃபீல்ட்ல கூட ஒக்காந்துக்கினே லேப்டப் தட்றாங்க இந்த டார்கெட் முடிக் கணு அது இதுனு நெனக்கலா கூடோ அந்த மாதிரி போகுது தவர ஆனா இவுங்க பண்ற ஒர்க் இருக்கு பாருங்க அதுக்கும் மேல ஆனா அவுங்கள்லா அப்பல்லா சொல்லுவாங்க இந்த அக்ரிகல்ச்சர் இஸ் த பேக் போன் ஆஃப் இந்தியான்னிட்டு அது இப்பதா புரியுது அந்த விவசாயன்றது எவ்ளோ முக்கியோ அதுல எவ்ளோ வேலப்பாடு இருக்கு எவ்ளோ ஒடம்பு ஒழப்பு இருக்குனுட்டுல்லா பாத்தன்னு வச்சுக் கோங்கள சொல்லறதுக்கே வாய் இல்ல அதெல்லா நம்மளா போனா வச்சுப் பாங்களா ஒரு இதுக்கே பல அவ்ளோ தா நம்பளா அப்டியே சுருண்டுடுவோ நம்பளுக்கெல்லா அவ்ளோ எனர்ஜிலா இல்ல ஆனா என்ன அங்க போய் பழக பழக வேணாலு ஒரு ஓரளவாவுது நம்பளாவது கத்துக்கறத் துக்கே இருக்கோ ஆனா அவுங்க ஹெல்த்து கிதுல்லா பாருங்க இப்ப கூட அந்த விவசாயிங்களுக்குல்லா முட்டி வலி குதி கால் வலி இந்த பேக் போன் பெயினு அந்த மாரில்லால்ல நெறைய பாட்டிங்கள நானு பாத்துருக்க வந்தாங்கன்னா வச்சுக்கோங்கள அதுக்கு தகுந்தபடி அவுங்க சாப்புறது கூடோ டெய்லி ரைஸ் கூட எடுக்க மாட்டாங்க அந்த கூழு கஞ்சி அந்த மாதி சாப்ட்டே அவுங்க ஹெல்த்து பாத்தா அவ்ளோ சிப்பு அவ்ளோ நல்ல ஒரு ஸ்டாமினா நல்ல ஒரு கேல்சியம் லெவல்லா பாத்த மாதிரி அவுங்க சாப்பிட சாப்பா டு எல்லாமே சூப்பரா இருக்கும்பா நீங்க என்னப்பா நெனக்கிறீங்க
ஆமாங்க கண்டிப்பா என்னோட ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டு அவுங்க வந்து பாத்தீங்கனா ஹஸ்பண்டோட ரிலேட்டிவ் எல்லா தஞ்சாவூர்லதா இருக்காங்க அங்க வந்து பாத்தீங்கன்னா ஆ பெரிய விவசாயம் பண்றவங்க அவுங்க எல்லாருமே ஒரே ஜாயிண்ட் ஃபேமிலியா தா இருப்பாங்களாமாங்க ஒரு பரண் மாதிரி ஒண்ணு இருக்கு அந்த பரண்ல வந்து பாத்தீங்கன்னா ஆ அவுங்களோட வீட்டுக்கு தேவையான அளவுக்கு அந்த நெல்லு அப்பறோ தானியங்கள் இது எல்லாமே வந்துட்டு மஞ்சளு இது எல்லாமே சேகரிச்சு வச்சுக்குவாங்களாம்மா அந்த பரண் மேல அப்போ அது எப்டி இருக்கு ரெடி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா அ இது இருக்கு இல்லங்களா பூச்சி மருந்தெல்லா தெளிக்க மாட்டாங்ளாமா அவுங்களோட வீட்டுக்கு தேவைக்குன்னு சொல்லிட்டு கொஞ்சோ நெலோ ஒதுக்கிக்றதாமா ஒரு ஏக்கரா ஒரு அர ஏக்கரான்னு சொல்லி போட்டு அதுல மட்டு வேணுங்கிற அளவுக்கு அவங்க வீட்டுக்கு வேணுங்கிற அளவுக்கு பயிர் வந்துட்டு விளைவிச்சுக்குவாங்க அந்த அதுக்கு வந்து பாத்தீங்ன்னா அவுங்க அந்த பஞ்சகாவியோனு சொல்லுவாங்க அ அந்த பஞ்சக்காவியோ ரெடி பண்றது அதுக்கப்றோ அந்த அத்த என்ன சொல்றது இந்த பூச்சியெல்லா அண்டாம இருக்றதுக்கு ஒரு மரோ இருக் குங்களாமா அந்த நெலத்த சுத்தி அந்த மரந்தா வளத்தி வச்சிருப்பாங்களாமா அதுல இருக்கிற எலைய அரிச்சு போட்டு அந்த செடிகளுக்கு தெளிச்சு விடுறது இந்த மாதிரியான விஷயங்கள்லா வந்துட்டு செஞ்சுக்குவாங்களாமா மத்தபடி இந்த கமர்ஷியலா நமக்கு சேல் பண்றது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆ ஆர்கானிக் டேப் எல்லா கெடையாதுங்ளாமா அ சீக்கரமா பூச்சி அண்டாம இருக்கறதுக்கு அப்பறோ நெலத்துல வந்துட்டு தேவயில்லாத பூச்சி அ வயல் எலி இதெல்லா வராம இருக்கறதுக்கு இந்த மாதிரியான விஷயங்கள்லாமே முன்கூட்டியே செஞ்சுதா ரெடி பண்ணிக்குவாங்ளாமா அப்படி வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு தேவையானது அ அளவு அவுங்க குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு வந்து பாத்தீங்க னா மருந்து தெளிக்காத உணவுப் பொருட்கள்லா ரெடி பண்ணி வச்சுக்கிறாங்க அதுல ஒருக்கா நாங்க கொழம்பெல்லா வச்சு சாப்ட்டோ அவ்ளோ டேஸ்ட்டா இருக்குது அப்படிங்கிற மாதிரி எங்கிட் ட சொல்லி இருந்தா ஆ அந்த மாதிரி நமக்கு அந்த மாரி ஏதாவது அக்ரிகல்ச்சர் பண்ணணுன்னு எனக்கு ஆச தாங்க ஆனா என்னால வந்துட்டு ஒரு வெதைய கூட வந்து பாத்தீங்கன்னா எங்க வீட்ல செடி கடைகள்ல வாங்குறோ அந்த தக்காளிய வந்துட்டு நம்ம இப்ப ரசத்துக்கல்லா போட்டுட்டு பெசஞ்சு போட்டோம்னா அந் செடி வரணு இல்லையா ஆனா அது சரியா வளரவே மாட்டேங்குது அப்படியே கஷ்டப்பட்டு ஒரங்கிறோல்லாம் போட்டாலுமே அதுல அதிகமா ஒரு ஒரு பழோ கூட காய்க்க மாட்டேங்குதுங்க என்னன்னே தெரியல அப்படி இருக்குது
இல்லப்பா இந்த நம்ப எ நம்ப க இதுலல்லாம் பாத்தீங்கன்னா கண்ட்ரிஸ் லலாம் பாத்தா வச்சுகோங்க ஒவ்வொருத்தரு வளக்குறாங்க அதுக்குன் தனியா வந்து மேல மொட்டமாட்டல வந்து ஒரு கார்டன் ஆட்ட பிரிப்பர் பண்ணி அதுல நறைய செடிஸ்ல்லா வச்சு இந்த பூ வகைகள் இந்த பழ வகை வச்சு ஒவ்வொருத்தர்லா முதல்லா பப்பாளிலா நெலத்து தா நா வைப்பாங்க கேள்விப்பட்ட இப்பலா பெரிய பெரிய டப்புல வச்சு பப்பாளி செடி பப்பாளி அ பழோ அதெல்லா வச்சு பாக்குறாங்க நறைய பாத்தீங்கன்னா இப்ப நறைய பேர் பண்றாங்க இருந்தாலு வந்து அத மெனக்கெட்டு நம்ம வந்து பண்ணனு ஆனா இப்ப எங்கப்ப முடியுது அதெல்லா இருக்கற இந்த என்ன சொல்றது ரன்னிங் ரன்னிங்கா இருக்கு கலையில எழுந்துக்கிறோ ஸ்கூலுக்கு அனுப்புறோ வீட்ட பாத்துக்குறோ ஆனா இதுலயே நறைய பேர் பண்றாங்க எனக்கு ஆச இருக்கு மேலல்லாம் போய் வைக்கணு எல்லாண்டிடு எனக் என்னன்னா இதுல இருந்து ரெண்டு மாடிக்கு மேல போயி தண்ணி ஊத்திட்டு வரத்துக்குள்ளே இருக்கற டயர்டு ஃபுல்லாயிடுது இது வேற நம்ப வச்சு நம் எங்க போய் அத வேற தண்ணி ஊத்தி நம்பளால முடியாது நம்ப எதுக்கு எதுக்கு நம்ப பாட்டிக்கு நம்போ விக்கறதே வாங்கி சாப்ட்டுக்கலா ஆனா நீங்க என்னதா நெனசுக்கோங்க நம்ப வெலைய வ ச்சது இல்ல வெளைய வச்ச காய் வந்து ஒரிஜினலா வாங்கி சாப்பிட்டாலே வந்து அதுல இருக்க ஹெல்த்தே வேற ஆனா இப்ப இருக்கறதுல வந்து எல்லாமே வந்து ஹைப்ரிடுன்னுன்றாங்க அதுல வந்து எல்லாமே இன்கிரிமென்ட் அ அதனால வந்து எதுலயுமே வந் து அந்த சக்தியே எறங்க மாட்டேன்து தக்காளிலேயே பாத்தீங்கன்னா வச்சுக்கோங்களே வெத எங்கெங்க இருக்கு இந்த பப்பாளிலயு எங்க வெதைல்லா இருக்கு இப்ப பாத்தீங்கன்னா கேட்ட வச்சுக்கோங்க இப்படி இருக்கு இந்த இது வாட்டர் மெலன் வந்து எந்த காலத்துல வரு இப்ப எப்டி வருது எப்பயுமே வாட்டர் மெலன் இருக்கு மொதல்ல என்ன மே மாசம் அந்த மாசம் அப்டி இருக்கு போம்போதுதா ஏன்னா இந்த வெயில் காலத்துக்கு அந்த தண்ணி தண்ணி சாப்பிட்டாதா இதுன்னு தண்ணப்பழோ அப்டின்ட்டு சொல்லுவாங்க ஆனா இப்ப பாத்தா அதெல்லா இல்ல எந் எப்ப பாரு அதெல்லா இருக்கு இந்த வெள்ரிக்கா எல்லாமே இருக்குப்பா எதுமே நம்மளுக்கு ஆனா அவங்களுடைய கஷ்டத்தோட நம்ம கம்பேர் பண்ண நம்பளுதுலா ஒண்ணுமே இல்ல அதுல ஒரு பர்சன்டேஜ் கூட நம்பளுக்கு இல்லப்பா உங்ககிட்ட பேசுதுல எனக்கு ரொம்ப சந்தோஷம்ப்பா எனக்கு கொஞ்சோ வேல இருக்குப்பா நா முடிச்சுட்டு அப்பறோ கால் பண்றனே உங்களுக்கு
ஒகேங்க, ஒகே